கம் தோழி கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா நலமாக இருக்கிறே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நன்றா இருக்கிறே அப்றோ எப்டி என்ன பண்றீங்க தோழி
ஆ சும்மாதா இருக்கே தோழி இன்னைக்கு நா வந்து பாத் துட்ருந்தே நெட்ல பாத்துட்ருந்தே எ ஆ இந்த வர்ஷ வந்து எந்த ஊருக் கு போலா அப்டின்ற மாரி பாத்துட்ருந்தே அப்ப வந்து என்னனா ஆமா இந்த வர்ஷ் ஷ வந்து கொடைக்கானல் போலாமான்னு யோசிட்ருக்கே உங்களுக்கு நீங்க கொடைக்கானல் எதா போயிருக்கீங்ளா
போயி ஆ போயிருக்கம் தோழி நானு தியான க க அம் ம் கல்யாணத்துக்கு முன்னாடி நானு இவ அப்பா அம்மா எங்க சொந்தக்கார ங்க எங்க அக்கா எல்லாரு போயிருக் க்கோ ஒரு வாட்டி எல்லா கோவிலுக்கு அந்த வழி கொ கொடைக்கானல் அந்த எடத்துக்கு போயிருக்கே அப்போ ஒரு சின்ன வயசு அது அந்த அளவுக்கு எனக்கு வெவர தெரியாது அது ஒரு கொ கொடைக்கானல்ன்றது கூட தெரியாத வயசுல நாங்க போயிட்டு வந்தோ ஆனா அதுக் அப்ற வெவர தெரிஞ்சதுக்கு அப்றோ எந்த ஒரு எடத்துக்கு நாங்க போனது கெடையாது கல்யாணத்துக்கு அது க்கப்றோ ஒரு வேலை பருவத்லயு செரி ஒரு க பள்ளி பருவத்லயு அந்த அதுக்கப்ற நாங்க எங்த ஒரு எடத்துக்கு தெரிஞ்சு கருத்து தெரிஞ்சு நல்லா எங்க குடும்பமா நாங்க போய் ஒரு எடத்த போயி ஒரு நல்லா நேரத்த செலவிட்டு வந்தது கெடையாது இப்ப கல்யாணத்துக்கு அப் அந்த மாதிரி எங்ந ஒரு எடத்துக்கு போவோ வெளில போவோ நெறையா ஆனா இங்க பக்கத்லே போவோ வீடு பக்கத்லே போ போவோ அப்ற எதா ஒரு விசேஷம்னா எங்யாவ்து வச்சாங்கனா அந்த மாதிரி போவோ அத தாண்டி இந்த மாதிரி ஒரு சுற்றுலா பயணம் மார் ரி எங்கய்மே போனது கெடையாது அது ஒரு ஒரு டைம் நாங்க ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி போலா சரி எங்கயுமே போனது இல்லேன்னு நா என்னோட கணவர ரொம்போ வற்புறுத்தி அவர் வேல ஸ் செய்ற எடத்துல உங்க குடும்பமா ஒரு லீவ்ல ஒரு நாலு அஞ்சு நாள் சேந்தா போலோ ஒரு லீவ்ல எ ஃபேமிலியா போற மாதிரி குடும்பம் குடும்பமா அவங்க கம்பெனியில வேல செய்ற போற மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணாங்க நாங்களும் போ பிளான் முடிவு பண்ணோ அந்த டைம்ல என்னோட பொண்ணுக்கு அப்பதா அப்போ போத்து கரெக்டா ஒரு வலிப்பு வந்துடுச்சு அ அவங்களுக்கு ஜொரம் அதிகமாயி அதோட அதோட நாங்க எந்த ஒரு சுற்றுலாவியுமே யோசிக்கவே இல்ல
நீங்க சொல்லும் போத்தா எனக்குன்னே யோ அதா நானு இது மாரித் தா நீங்க சொன்னீங்க இல்லையா பாப்பாக்கு ஒடம்பு சரியில்லாம போயிடிச்சு திடீர்னு இந்த மாரி வந்து ஓ அ சில வே நேரத்துல வந்து சில எடத்துக்கு நாங்க கெளம்புவோ கெளம்பியும் போய்டுவோ கெளம்பி போகும்போதுனா நெறைய விஷயங்கள்ல வந்து எங்களால வந்து அவங்கள கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது பாப்பா வந்து ஆ பாத்துக்கறதே ரொம்ப கஷ்டமாது என்னால வந்து அவள கொஞ்ச தூரம் பாத்தீங்கன்னா அவள எப்டி சொல்றது ரொம்ப சோர்வாயிடுவா நம்ம எந்த எவ்ளோ நேரோ ஆகும் அவங்கள வந்து நமக்கே வந்து ஒரு வெளியூருக்கு வந்து ஒரு கூடுதலா ஒரு ரெண்டு மணி நேரோ வெளியே வந்து நம்ம அ தொடர்ந்து வந்து டிராவல் பண்ணாலும் அந்த அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சோர்வா நம்மளை ஆக்கிடும் இல்லையா ஆனா பசங்களுக்கு அதே மாரி ஆயிடு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள வந்து நான் பாத்தே பாத்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு நாள் வந்து அந்த கூட்டு போற அன்னைக்கு வந்து அவங்க நல்லா இருக் இருக்காங்க அடுத்த நாள் பாத்தோம்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஆ ஜொரம் காய்ச்சல் அடிக்கிறது ஆ வாந்தி இந்த மாதிரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்க பாக்குறது அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல போய் சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து ஒத்துக்காம போயிடும் அவங்களுக்கு அதனாலே என்ன பண்ணுவேன்னா வெளியே வந்து அடுத்த இப்ப ஒரு இந்த வாரோ நான் கூப்ட்டு போறனா அடுத்த வார அவுங்க கூட்டு போறதுக்கு யோசிப்பே ஏன்னா நம்ம வீட்டுல இங்க சாப்பிட்டு அவங்க நல்லபடி இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு அ எனக்கு ஒரு மனப்பான்மையே வந்துரும் நம்ம எங்க கூட்டு போயிட்டு திருப்பியும் வந்து எதாவது ஒன்னு ஆயிடுச்சினா என்ன பண்றது அதை பாத்துக்கிட்டு என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமே போயிடுச்சிங்க போயிடுச்சி ஆ நானும் உங்கள உங்கள மாதிரிதான் தொலைதூர சுற்றுப்பயணம் எதுவுமே போனது கிடையாது இந்த வருஷம் சின்னா வந்து நான் வந்து யோசிச்சு வச்சிருக்பேன் இந்த மாதிரி கூடுமான அந்த இடங்கள்லால கொடைக்கானல் போலாம் இல்லைன்னா ஊட்டி போலாம்
ம் - ம் புரியுது- புரியுது ஆமா தோழி ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னது ஒரு விஷயம் உண்மையானது தான் ஆனா அதை தாண்டி நம்ப நம்ப வந்து அ அதையே அதுக்காக அப்புடியே நெனச்சிட்ருக்க கூடாது நம்ப போ பசங்கள இட்டுட்டு போணும் தா ஏன்னா இந்த பருவத்துல தா அவங்களுக்கு ஒரு நம்ப இதெல்லா காட்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவா ங்க நம்ம நெனைக்கிறோம் இன்னைக்கி நம்போ ஒடம்பு சரி இல்லாம போது அது போக போக செரியா போயிடும் அது எனக்கு வந்தது வந் து தற்செயிலா நடந்தது ரொம்ப சோரம் அதிகமாயி மர் இப்போ நீங்க சொல்றீங்க பத் திங்ல்லா உங்குள்க்கு வெளில போயிட்டு வந்ததுனால உடம்பு செரில்ல ஆமா அது வந்து அவங்க மொத மொதல்ல சந்திக்கிறாங்கல்ல நீங்க ரொம் நா வீட்லே வெச்சிருந்துட்டு அவங்கள வெளில கூட்டு போறதுனால அந்த பயணத்துல அவங்களுக்கு வந்து ஒடம்பு அசதியாகுது ஒரே வாட் வெளிய உள்ளாரே இருந்துட்டு அந்த வெளி அனுபத்த பாக்கம் போது அவுங்களுக்கு அது ஒரு மாதிரி இத ஆகுத் து நீங்க இது அடிக்கடி அவங்கள இட்டுட்டு போயிட்டு பாருங்களேன் நீங்கன்னா வேன்னா நா சொல்றேனே நீங்க வே அப்பப்போ வெ வெளியில இப்ப போய் போய் பழகுனிங்கனா உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது அவங்க போவாங்க வந்ததும் கொஞ்ச நேரம் ஒரு இதா இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு சரியா போயிடும் அந்த ஒரு விஷயத்த நம்ம பழகிடும் நம் பசங்களுக்கு நம்ம இப்புடியே வெச்சுட்ருந்தோம்னா அவங்களுக்கு இன்னும் பெருசானதுக்குப்புறோம் வெளியில எங்கயாவது போகணுனா அந்த மா இந்த மாதிரி உடம்பு செரி இல்லாம ஆயிடும் இப்புடி ஆயிடும் அப்புடி அதே மாதிரி அவங்க இதாயிடுவாங்க அவங் உன்னோட ஒடம்பு வாகு‌ அந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கப்படுத்திடும் அதனால பசங்களும் நம்ப எல்லா எடத்துக் ப்போமே இட்டு போய் பழுகுணு அதுக் க்காக ரொம்ப கஷ்டப்படுத்த சொல்லல ஒரு இது சொல்றேன் ஒரு ஒரு ஒரு அவங்களோட ஒரு சந்தோஷத் அதுக்காக ஒரு நாள் போயிட்டு ஒரு எ எல்லாருமே எப்பியுமே எங்கேயாவது போய் வருவாங்க தா அதுவும் அந்த ஒரு நா ராத்திரி கடந்து அதுவும் ஒரு அனுபவம் தா எல்லாத்தையுமே நம்ம கடந்துதானே வந்தாகணும் எல்லா ரொம்பவும் எப்பயுமே உள்ளாரே ஆ ம் சைடுக்கறதேன்றது ஒரு இதுக் கடையாதுல்ல நீங்க அதனால பசங்கள என்னான்னு நெனைக்காதிங்கன்னு இப் இப்ப கொஞ்சோ எப்டியு உங்க பசங்க நீங்க சொல்றத வச்சு பாத்தா கொஞ்ச இப்ப நல்லாப் வளந்து அவங்களோட இது அவங்களே பண்ற தேவைக்கு வ இதுக்கப்புறோ நீங்க யோசிக்க வேண்டா நீங்க தாராளமா இட்
யோசிக்கில அதுனால் தா இந்த இந்த வருஷமாவது ஆ வெளியே கூட்டுப் போலா பையனும் நல்லா கொஞ்ச நாள்ல வளந்துட்டா இப்ப என்னன்னா முன்னலா கார்லப் கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு வந்து அந்த நிறைய பேருக்கு அந்த கார் ஒதுக்காது இல்லையா வாந்தி மயக்கம் எல்லாம் வரும் ஆ இவனுக்கும் அப்படிதா இருந்துது இந்த மாதிரிமோஷன் சிக்கனேஷ் சொல்லுவாங்க அந்த அந்த இது இருந்தது அதிகமாவே இருந்தது எங்கேயா ஒரு இடம் கூட்டி போனாலே மயங்கி விழுந்துருவா அந்த கார்ல மயங்கி விழுந்துருவா அதுக்கப்புறம் அவன தூக்கி எடைய எடுத்து தூக்கிப்பா இட்டு போன பாத்துக்கோங்க அப்ப அது ரொம்ப கஷ் டோ இல்லையா நானே யோசிப்பே அடுத்த வாட்டி வந்து அவன கார்ல கூட்டு போபோது யோசிப்ப இப்பெல்லாம் வந்து அவ வந்து பழகிட்டான் நீ இப்ப வந்து நீங்க எங்க கூட்டாலும் நா வருவமா அப்படின்னு கொஞ்சம் தைரியமாவே சொல்றா அதனால நீங்க என்ன படுத்தி கவலப்படாதீங்க ஏதாவது ஒரு நீங்க ஊருக்கு பிளான் பண்ணாலுமே நா வருவ அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல எனக் இதெல்லா சரி ஆயிடுச்சு அப்டின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிசிட்டா சோ அந்த மாதிரி நம்ம அவ நம்பிக்க வந்து எனக்கு கொடுக்குறா சோ அது குடுக்கறதனாலவே அவனே கேக்குறா இப்ப வீட்டுல நம்ம இருந்தாலுமே அ இந்த மாதிரி என்னோட நண்பர்கள் வந்து இந்த எடத்துக்கு போறாங்கமா
ஆமா கண்டிப்பா ஏன்னா சாரி அது இது பண்றதுக்கு ஆனா பசங்களுக்குள்ள அது ஒரு மன பன்ம வந்துரு இப்போ ஒரு பசங்க எல்லா சொல்லுவாங்க நாங்க இங்க போயிட்டு வந்தோ அங்க போயிட்டு வந்தோஎங்க அப்பா அம்மா எங்கேயும் இட்டு போன நம்ம பசங்க மட்டும் எதுவுமே போவாம எங்கியும் போவாம வீட்லே இருக்கறது அவங்களோட எ சொல்ல முடியாம இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலா மனசுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய தேக்கமா இருக்கும் எதுமேனா நம்ம எங்கேயுமே போனது இல்லையே நம்ம எதையுமே பார்த்தது இல்லையே நம்ம அப்படி இவங்கல்லா இவ்வளவு சொல்றாங்களே நம் என்னடான் அதுவே பசங்களுக்கு ஒரு பெரிய ஏக் கத்த ஏற்படுத்தி கொடுத்தூரும் நம்ம அத கொடுக்கக்க கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏன்ன இந்த வயசு பருவ தா அவங்களோட இது இத கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா இன்னும் படிப்பு அதுக்கப்புறம் வாழ்க்கைய நோக்கி ங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க அது அது ஒரு வேற பருவம் இது ஒரு பருவம் இந்த நேரத்துல நம்மளாலே கொடுக்க முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை நம்ம குடுத்துட்டா அது நல்லது நீங்க கண்டிப்பா இட்டு அவங்கள நல்லா உங்களால முடியும் நீங்க போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி இட்டுட்டு வாங்க கொஞ்சம் கணவரையும் சொல்லி பாருங்க போலாம் வரலாம் என்ற ம மாதிரி அவர இட்டு போயிட்டு போயிட்டு வாாங்க
அதாவது நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான் அதனால தான் வந்து நானுமே இந்த வருஷம் முடிவு எடுத்திருக்கேன் அவங்க ஏதாவது ஒவ்வொரு இடத்துக்கு வந்து அந்த மாதிரி சுற்றுலத்தலங்கள் அவன் வந்து என்னன்னா என்கிட்ட கேரளா கேட்டான் ஆனா அந்த அளவு தூரம் வந்து இந்த வருஷ எங்களால பிளான் பண்ண முடியுமாணு தெரியல கேரளா இந்த டைம்ல வந்து நான் என்னோட தோழி என்ன சொன்னாங்கன்னா இப்ப கேரளா இந்த டைம்ல ரொம்ப மழை பெய்யும் இந்த டைம்ல அதனால இந்த டைம் போகாதீங்க ஆ கொஞ்சம் ஒரு ஜூலை் தாண்டிட்டு ஸ்பிரிங் சீசன் வரும் இல்லையா அந்த மாதிரி கா இட அந்த சிச்சுவேஷன்ல போகும்போது உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க அறிவுரை சொன்னாங்க அதனால வந்து கேரளா வந்து இந்த வருஷம் வந்து வேண்டாம் முடிவு பண்ண அவரு என்ன நினைக்கிறார்னா கொடைக்கானல் போலாம் அப்படின்ற தான் ச நான் வந்து பழனியே பார்த்தது இல்லையா அவங்க எல்லா கோயிலுக்கு போயிருக்க க்காங்க ஆ திருப்பதி இதெல்லாம் போவாங்க ஆனா அந்த பழனி கோயில் வந்து படிக்கட்டெலாம் இருந்ததுல அதனால அந்த படிக்கட்டு ஏறதுக்கு பயந்துட்டே இவங்கெ போகணுட்டு இருக்காங்க ஆ அதனால அதுவும் திட்டம் போட்டிருக்க அங்க போலாம் அப்படின்ற மாதிரி
சந்தோஷம் போயிட்டு வந்தா சந்தோஷம் முருகரை பார்த்துட்டு வாங்க நல்லது நடக்கும்
நானு அதேதா நம்புக்குறே எப்பவுமே வந்து ஆ எனக்கு கடவுள் மா நம்பிக்க வந்து ரொம்ப அதிகொ தா சொல்லுவா நா ரொம்ப ஈடுபாடோட அ அந்த நெறைய பேர் ரொம்ப டே எப்டி சொல்றது ரொம்ப டெிகேடிவா அப்டி பண்றாங்க இல்லையா அந்த அளவு பண்ண மாட்டே ஓரளவு என்னால முடிஞ்சளவுக் கு சாமிய கும்புடுறது இல்ல ரெண்டு வேல கும்புடுறது அந்த கடவுள் அப்டின்ற ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அவருக்குரிய மரியாத கொடுக்கறது அவருடைய அ பய ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பய உ உணர்வு வந்து ந்து நம்மள வந்து அ எந்த ஒரு அ சூழ்நிலையு நம்மள வந்து நல்லவனா தா வச்சிருக்கோனு நா நனைக் நம்புறே ஒரு ஒரு நமக்கு மீறி ஒரு சக்தி ஒருத்தர் இருக்கு அந்த சக்திக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்குறோ ஓ ஓ நா ஏதோ நெறிகள்லா பின்பற்றுனு அப்டின்குற ஆ இத வந்து நம்ம அந்த கடவுள் கா வழிகாட்டா நா நெனைக்கிறே அதெல்லா இப்பவுமே கடவுளையு நா வந்து இது பண்ண மாட்டே
கண்டிப்
நீங்க வேற ஏதாவது யோச்சிருக்கீங்களா தோழி